ஹாய்
ஹாய் என்ன பண்றீங்க
நா வந்து இங்க ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் வந்துட்டுர்க்கு வந்துருச்சி அதுக்காக தா
ஆமா அதுக்காக தா இங்க கொஞ்சொ வீடெல்லா கிளீன் பண்ணிட்டுர்க்கோ நீங்க என்ன பண்ணிட்டுர்க்கீங்க ஹலோ கேக்குதுங்களா பேசுறது
நா பேசு
இல்ல க கொஞ்ச ஹெட் ஃபோன் பக்கத்துல வச்சுக்கோங்க
க்குதுப்பா
ஆ இப்போ ஓகே ஆ இப்போ ஓகே இப்போ ஓகே
செரி
ஆ இங்க ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கனால அந்த ஸ்டரீட் ஃபெஸ்டிவல அ கொண்டாரத்துக்காக கொஞ்சொ வீடலா க்ளீன் பண்ணவேண்டியதிர்க்கு அதுக்காக அம்மாக்கு அண்ட் சிஸ்டர்க்கெலா கொஞ்சொ ஹெல்ப் பண்ணிட்டுர்க் கே ஸோ என்டெர்ய்லி கிளீன் பண்ணுவாங்க சாமி வந்து ஊர்வல வரு அதனால கொஞ்சொ வீட்ட கொஞ்சொ நீட்டா வை ச்சிக்லா அப்டி அந்த சாமி வர டைம்ல மட்டு ரோட்ல மஞ்ச தண்ணிலா ஊத்துவாங்க சோ அதனால க்ளீனிங் ப்ராசஸ்லா போயிட்ருக்கு பூஜ ரூம்லருந்து வீடு வெரிக்கூ
அப்டிங்ளா நாங்களு எங்க தெரு பண்டிக முன்னாடி நாள் வந்து முன்னாடி வார வந்து வீடு தொடக்கிறது ஒட்டட அடிக்கிறது துணியெல்லா தொவக்கிறது ஒரே வேலயாதா இருக்கூ இந்த வார வீட க்ளீன்
ஏனுங்க
இந்த வாரொ ஒங்கள் ஒங்க வீட்ல வந்து ஃபெஸ்டிவலா
ஆ ஆமா ஆமா இங்க இந்த ஃபெஸ்டிவல் கொஞ்சொ ஒரு மாரி கிராண்டாதா கொண்டாடுவாங்க
ஆ எங்களோடதையு
ம்
அப்பறொ வந்து நெறையா வந்து கலர் லைட்ஸ்லா வச்சாங்க ரொம்ப பாக்கர்க்கே அப்பறொ அழகா ரொம்ப நைட்டைம்ல வந்து கண்ணலா வந்து பறிக்கிற மாரி லைட்லா சூப்ரா இருந்துச்சு அப்பறொ எங்களோடஸ் கார்னர்ல வந்து அம்மன் செல வச்சி ரொம்ப ஒரு கிராண்டா டைமண்ட் அப்படி டைமண்ட்னாலா அலங்கரிக்கிற மாரி நெறைய ஜுவெல்ஸ்லா போட்டு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான சாரி மாரி கட்டி பின்னாடி வந்து டெக்ரேஷ் ன்லா பண்ணி பந்தல்லா போட்டு சூப்ரா வந்து அம்மன வந்து அலங்கரிச்சிருந்தாங்க
ம்
அப்டிதா பண்ணுவாங்ளா இல்ல வேற மாதிரி ஏதாது பண்ணுவாங்ளா
இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டூ டேஸ் கொண்டாடுவாங்க நெனைக்கிறே நீங்க சொன்ன அதே கான்செப்ட்தா ஸ் ரீட் ஃபுல்லா லை ட்ஸ் எல்லா செட் பண்ணுவாங்க கலர் லைட் செட் பண்ணி அண்ட் அந்த சாமி ஊர்வல வரறதுக்கு முன்னாடி சக்தி அழைச்சி அந்த சாமிக்கு முதல் மரியாதைல்லா செஞ்சு சாமி வந்து வீதி உலா வரப்போ அந்த சாமி கால்ல வந்து எல்லா மஞ்ச தண்ணி ஊத்தி ஆசிர்வாத வாங்கிபாங்க அதுக்கப்புற கடைசிட்ல அ சக்தி எல்லா அழைச்சி முடிச்சதுக்கு அப்புற அ வழக்கம்போல சாமி கும்ட்டு போய் அவங்க போட்ட பந்தல்ல வந்து உள்ள ப்ரதிஷ்ட பண்ணிடுவாங்க அண்ணி அந்த ஒரு நாள் வந்து இத மக்கள்லா வந்து தேங்கா பழலா ஒடைச்சி அ வீட்ல சாமி கும்ட்டு அப்புற அங்யு போய் சாமி கும்புடுவாங்க
அப்டி அப்டியாங்க எனக்கு வந்து மிஸ் போல ரொம்ப புடிச்சது வந்து அவங்க அந்த வேன வாசிக்றதுக்கு அந்த பசங்களு பொண்ணுங்ளு டான்ஸ் ஆடுறது அப்புற அங்க அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வர வர டான்ஸ் ஆடிட் டே வருவாங்க தண்ணி தெரிவிப்பாங்க நெனஞ்சுக்கிட்டே சூப்ரா டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப ஜோரா இருக்கு ஒரே ஒரு ஹா ப்பியா இருக்கு எல்லாரோட ஃபேஸ்லயு வந்து ஒரு ஸ்மைலு ஒரு என்து யாட்டிக்கா இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் இங்க இருக்கிற வீட்லல்லா கூட எல்லா மோட்ரு போட்டு தண்ணி பைப்ல வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மக்கள் மேல சோ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அந்த தண்ணி அடிக்கிறப்ப கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்குன்ற காரணத்துக்காக இத பண்றாங்களா எனு தெரில ஆனா தண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல விடுவாங்க
ஆமா ஆமாங்க அது இன்னு கொஞ்ச ஒரு ஒரு வளர்ந்த கோயில்ல வந்து ஃபெஸ்டிவல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இப்போ உணவு வந்து விற்பா விற்பா விற்ப் விக்குவாங்க விக்றதுக்கான கட போடுவாங்க அத வந்து நம்ம சா சாப்பிடலாமா இல்லையா எல்லா யோசிப்பாங்க செரி என்ன ஒரு சாமி பேசு னதுதானே இதுக்கெல்லா போய் எதுக்கு கட போணு அப்டின்லா யோசிக்கவே மாட்டாங்க பொம்ம கட பொம்ம கட ரங்கராட்டின அதல்லா வப்பாங்க
ஓ ஸ் ரீட் ஃபெஸ்டிவலே இவ்ளோ பண்றாங்ளா
இது வந்து ஒரு நெறையா வீடு இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டு ஒரு கார்டன் வில்லா அப்டின் வச்சுக்கோங்ளே
ஓகே
இப்போ வந்து எப்டி ஒரு ஒரு அம்பது வீடு ஒரு நூறு வீடு இருக்குற ஒரு ஏரியா
அ
அ அந்த ஏரியாக்கே அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஃபெஸ்டி வல் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்தா அதனால கொஞ்ச க்ராண்டா பண்ணுவாங்க கடைங்கல்லா நெறைய ரெண்டு மூணு கடைங்க வப்பாங்க துணி கட பூக்கட பூ அப்டியே அந்த அந்த தெருக்குள்ள நொழைர அப்போ பூக்கடைல இருந்து பூ வாசன வரு பாருங்க ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு அந்த பூ வாசன ஆ நுகர்ந்ததும் ஒரே ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ அப்புறம் பக்கத்துல வந்து சூடான சினேக்ஸ் ரொம்ப சாப்பிடலா போல நம்மள வந்து ஈயிர்க்கும் வாங்க சாப்பிடலா அப்டின்னுட்டு
நீங்க சொல்றப்ப எனக்கே கிரேவிங்ஸா இருக்குங்க
உங்க ஸ்ட்ரீட் பெஸ்டிவல்ல கடல்லா வைக்க மாட்டீங்களா
இது எப்டின்னா ஒரு பர்டிகுலர்ரா ஒரு ரெண்டு தெரு மட்டுமே சமந்தப்பட்ட மாதிரி ஒரு பெஸ்டிவல் மாதிரி இங்க போடுவாங்க அந்த க அந்த ரெண்டு தெருவுன்னா ரெண்டு தெரு மக்கள் மட்டும்தா அந்த சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரிதா அவங்க ஃபெஸ்டிவல் போடுவாங்க அதுக்கடுத்த நாள் பக்கத்து பக்கத்து தெரு பக்கத்து பக்கத்து தெருன்னு சொல்லிட்டு ஓவ்வோரூ ஆலா போடுவாங்க
அப்படிங்களா சரி சரி எப்படி உங்க கிட்ஸ் எல்லா டான்ஸு பாட்டு பாடுறது அப்புறம் இந்த மியூசிக் சர் அதா மாதிரி இந்த சோடா பாட்டில் இறப்புதல் முற்புதல் இந்த மாதிரியான கேம் எல்லாம் வைப்பீங்களா
ஆ நீங்க சொல்ற பெஸ்டிவல் இந்த கேம்ல எப்பனா இந்த ஆடி மாச பண்டிக வருதுல இந்த மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் வைப்பாங்கல
அப்படிங்களா அது வேற இப்போ ஊர்ல வைக்கிறீங்களா
ஆமா அந்த பெஃபஸ்டிவல் தா ரொம்ப கிராண்டா நடக்கும் அது இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னால இந்த மாரியம்மன் கோயில் பெஸ்டிவல் தா கொஞ்ச கிராண்டாவே நடக்கும் நீங்க சொல்ற அத்தனையுமே அந்த பெஸ்டிவல்ல வேணா பாக்கலா பட் இங்க நார்மல் ஸ்ட்ரீட் பெஸ்டிவல்ல அத பாக்க முடியாதுங்க
ஏங்க இந்த நார்மல்லா பெஸ்டிவல்ல பாட்டு பாடுறது கூட வா வைக்க மாட்டாங்க ஒரு மியூசிக்
அது ஒரு ஈவினிங் டைம்ல் ஆ
ஒரு ஸ்லோ ரேசிங் சைக்கிள் கூடுவா வைக்க மாட்டாங்க எங்க எங்க அம்மா வீட்டு பக்கத்துலையு ஸ்ட்ரீட் பெஸிடிவல் வச்சாங்க அங்க குழந்தைக்கான பாட்டு போட்டி நடன போட்டி அப்புறம் சைக்கிள் ஓட்டுறதெல்லா வச்சாங்க திடீர்னு மழ வந்துச்சா எல்லா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க
அச்சச்சோ
அப்புறம் அந்த கல சொல்லுங்க
ஆனா இந்த ஒரு ஈவினிங் டைம்ல இந்த குட்டி குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சில காம்படிஷன்ஸ் எல்லா செய்வாங்கங்க அது வேன நா பாத்திருக்கே
சரி சரிங்க
அது இல்லாம வேற
எப்படிலாம் பண்ணலா அப்படிங்கற ஏதாவது ஐடியா இருக்கா
என்னதுங்க
ஸ்ட்ரீட் லைட் பெஸ்டிவல் வந்து இப்படினா பண்ணிருந்தா நல்லா இருக் கும் அப்படிங்கிற ஐடியா ஏதாச்சு நீங்க குடுப்பீங்களா உங்க ஸ்ட்ரீட் மெம்பெர்ஸ்கு
ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது ஆ பேசிக்கான ஐடியாதாங்க ஒரு கொஞ்ச ஒரு நல்ல ஆ கிராண்டா பண்றது அதெல்லா சூப்பரா பண்ணிடுவாங்க அந்த ஒரு கேம்ஸ் எல்லா கொஞ்சம் அதிகமா வச்சாங்கன்னா அந்த குட்டிஸ் இந்த ஊர்ல இருந்து வந்தவங்கல்லா கலந்துக்கிறவங்க எல்லா இருக்காங்க இந்த அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்கள இங்க ஸரீட் பெஸ்டிவல் போடுறாங்கங்க வங்க சாமி கும்படல்லா இந்த வருஷத்துல அவங்களா புதுசா வரப்போ ஓ இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களே அதாது கேம்ஸ் எல்லா புதுசா அவங்க அசின்பா அதாவ்து இங்க நடத்துனாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சோ நல்லா உற்சாகமா இருக்குல்ல
ஆமா ஆமாங்க
சோ அதுதா அந்த கேம்ஸ் எல்லா கொஞ்சோ அதிகமா வச்சாங்க அப்டி நார்மலா சின்ன பசங்களுக்கு வெக்கற மாரி பெரியவங்களுக்கு வெச்சாங்கனா ஓ க்கே ஓரளவுக்கு நல்லா சாட்டிஸ்பைடா இருக்கூ அவங்களுக்கு சிறப்பா ஓர் அளவுக்கு தெரிவு பண்ணிக்க நல்லாருக்கு அப்டின்ற மாரி சட்டிஸ்ஃபேக்ஸனோட இருப்பாங்க
ஓ நீங்க தெரிஞ் ரிலேஷன் எல்லா கூப்புடுவீங்களா
ஆ ஆமா கூப்புடுவோங்க
எப்டிங் எல்லா எடுப்பீங்களா பட்டாசு எல்லா வெடிப்பீங்களா புது ட்ரெஸ் எல்லா எடுப்பீங்களா
ஆ பட்டாசு வெடிப்பீங்களான் கேக்குறீங்களா
இல்லங்க புது புது ட்ரெஸ் எடுப்பீங்களா கேக்குறே
ஓ ஆ எடுப்போ கண்டிப்பா எடுப்போ அது இந்த குட்டீஸ்க பெரியவங்க எடுக்கிறாங்களோ இல்லயோ குட்டிஸ் சே வர குட்டீஸ்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்து குடுத்துருவோ
சேர் சேரிங்க
ம் ம்
அப்பறோ உங்க ஸ்ட்ரீட்ல இருக்ற இருக்க எல்லா ரெடி ஆயிட்டீங்களா கலர் லைட்லா கட் டாங்களா பந்தல்லா போட்டாங்களா
அதெல்லா சூப்பரா பண்ணிட்டாங்கங்க அ இங்க இருந்து அப்டியே மேல மொட் டமாடில நின்னு பாத்தோ அப்டின்னா அந்த கலர் லைட்ஸே பாக்க ஒரு மாரி நல்ல ஆ ஒரு மாரி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அ சே இது இதுனு இவ்ளோ நாள் எதுவுமே இல்லாம ஒரு மாரி இருட்டா இருந்த தெருவு இன்னைக்கு பாக்க ஒரு மாரி கலர் ஃபுல்லா இருக்கு அப்டின்றப்போ அதுவே பாக்க ஒரு மாரி செதோ ஃபங்க்ஷன் மோ ஸ்டார்ட் ஆன மாரி இருக்குல்ல
ஆமா ஆமாங்க நீங்க எப்டி வீட்டுக்கு பெயிண்ட்லா அடிப்பீங்களா இல்ல சும்மா க்ளீன் பண்ணி இல்ல தொடர்ச்சிட்டு மட்டு விட்ருவீங்களா
ஏங்க இது நார்மல் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் தா சோ வீடு மட்டு அப்டியே கிளீனீ பண்ட்டு முன்னாடி இந்த வாசல்ல சும்மா நார்மலா ஒருவள ஓரளவு பெரிய கோலம் போட்டு அண்ட் அன்னைக்கு சாமி கும்புட்டு அண்டு அங்க சாமிக்கு முன்னாடி போய் தேங்கா பழோ ஒடச்சு அ ஒரு விளக்கெல்லா பொருத்திட்டு அப்றோ பொங்கல் வீட்ல ஏதா பொங்கல் வச்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற நாலு பேரு குடுத்துட்டு அங்க சாமி கும்புட்டு கெளம்பி வந்துருவோ நீங்களு இதே மாரிதா பண்ணுவீங்களா
இல்ல இல்ல நாங்க வந்து சுண்ணாம்பெல்லா அடிப்போ வீட்டுக்கு சி சுண்ணாம்படிச்சி அ வாசல்ல வந்து சாணி எல்லா போட்டு தொடர்ச்சி நல்லா கூட்டி வக்கிட்டு கோலம் போட்டுட்டு அப்றோ வந்து சாமி வந்து ஆ சக்தி அழைக்கிறாங்கன்னு ரேடியோல வந்து அனொன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாரு பால் கொடோ எடுக்குறவங்க பால் கொடோ தீர்த்த கொடோ எடு க்குறவங்க தீர்த்த கொடோ இதெல்லா வந்து அங்க போயி சாமி கும்புட்டு வந்துருவாங்க
சோக்கே ஓக்கேங்க
ம் கண்டிப்பா வந்து நானு உங்க ஸ் ட்ரீட் ஃபெஸ்டிவல வந்து பாத்தே ஆகணு
ஓக்கே கண்டிப்பா வாங்க இன்வைட் பண்ணிட்டே உங்கள கண்டிப்பா நீங்க வரணு ஃபேமிலியோட
சேரி சேரி கண்டிப்பா வரேங்க
ஓகே செரி ஓகேங்க ஃபாய்ங்க யா ஃபாய்